வணக்கம் நண்பா கேக்குதா ஆஹ் நண்பா இந்த ஆஹ் சரி நண்பா ஒரு நாள் காலையில நீங்க கண் திறக்கறன்னு தண் திற கணு ன்னு வைங்க எல்லாமே சாதாரணமாதா ஆரம்பிக்கு சூரியன் உதிக்கு காற்று வந்து வீசுது பறவைகள் சத்தம் போடுது ஆனா ஒரு விசித்திரமான விஷயம் மட்டு நடந்திருக்கு உலகத் த்துல மனிதன இனிமேட் டாப் ஸ்பீஷர்ஸ் இல்ல இதுக்கு பதிலா வேறொரு புத்திசாலியான உயிரினொ இந்த பூமியோட ஆட்சிய எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது ஏலியனா இருக்கலாம் இல்லைன்னா பல வருடொ அவால்யுஷனுக்கு பிறகு
அதா ஆயிர கணக்கான வரு
கூட இருக்கலா அல்லது குரங்குகளா கூட இருக்கலா எது வேண்டுமானாலு இருக்கலா நண்பா முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ஜூலா விலங்குகள் இல்ல மனிதர்கள் தா இருக்கோ இமேஜின் பண்ணு சண்டே மார்னிங் வந்து ஒரு ஃபேமிலி டிக்கெட் வாங்கிட்டு வ ஜூக்கு வருது கேட் மேல பெரிய போர்டு க்யூமன் கன்சர்வேஷன் பார்க்குன்னு உள்ளயே பல செக்ஷன் இருக்கு நண்பா ஒரு பக்கோ ஆஃபிஸ் யூமன் இன்னொரு பக்கம் வந்து காலேஜு யூமன் இன்னொரு பக்கம் வந்து மொபைல் ஆண்ட் யூமன்னா இருக்கன் வச்சுக்கோ அதே சமயத்துல இன்னொரு சைடு வந்து யூமன் ஜிம் யூமன் விசிட்டர்ஸ் எல்லாருமே கண்ணாடி வழியா மனிதர்கள பாத்துட்டு இருக்காங்க ஒருத்த ஃபோன ஸ்கரோல் பண்ணிக்கிட்டே இருக்கா இன்னொரு வந்து செல்ஃபி எடுக்குற மாதிரி ஆ
ஆனா மெதுவா மேல வானத்த பாத்திருப்பா இன்னைக்கி நம்மோ நகரங்களு பாதி நட்சத்திரோ கூட தெரியாது ஆனா அந்த காலத்துல வானோ முழுக்க பயணம் சிதரி கெடைக்கற
அம்மா இவங்க ஒரு காலத்து பூமியோட ஆட்சியாளர்களா இருந்தாங்களா அப்டின் சொல்லி அம்மா சிரிச்சுக்கிட்டே ஆமாம்ப்பா ஆனா இவங்க
வெள்ள ஆறு மாதிரி வானத்துல ஓடிக்கிட்டே இருக்கு ஏனா அந்த மனுஷனுக்கு அது என்னன்னு தெரியாது அவனுக்கு வந்து அறிவியல் தெரியாது அவனுக்கு வந்து விண்வெளி தெரியாது அவனுக்கு வந்து பிளானட்னா என்னனு தெரியா
ஒரு காலத்துல இந்த பூமில மிகவு புத்திசாலியான உயிரினமா மொழி உருவாக்கீச்சு அப்புறோ நகரங்
அது வந்து ஒரு சாதார்ண விஷயோ கெடயாது அது எதோ வியக்கத்தக்க விஷியோ அப்டின்னு அந்த ஆதி காலத்து மனி
ஆனா அதே நேரத்துல தன்னோட இனத்துக்குள்ளியே போர் நடத்தி பணத்துக்காக சண்ட போட்டு எல்லைகள வந்
கேள்வி கேட்ருப்பா நா யாரு ஆ இந்த மனுஷ வரலாற்றுல கேக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்விகள்ல உள்ள ஏனா வானத்த பாத்த உடனே மனுஷனுக்கு தன்னோட சிறும புரியு போ ப ங்கல்ல நம்ம பெரியவங்கள மாதிரி உணர்ந்திருப்போ ஒரு காட்டு ராஜா மாதிரி உணர்ந்துருப்போ ஆனா காட்
மனிதர்களுக்கு உணவு குடுக்குற நேரோ விசிட்டர்ஸ் எல்லாமே சுற்றி நின்னு பாத்துட்டு இருக்காங்க ஒருத்த பாக்கரு கேட்டுட்டு இருக்கா இன்னொருத்த வந்து பீட்ஸா கேக்குறா இன்னொரு த்த வந்து காஃபி இல்லா வாழ முடியாது அப்டின் நடத்து சொல்றா அப்போ கைடு மைக்ல சொல்லுவாங்க மனிதர்கள் இன்று உயிரினங்களுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு உடம்புக்கு தேவையானத விட மனசுக்கு ஆசைப்பட்றதா வந்து அதிகோ சாப்புடுவாங்க அப்புடின் சொல்லி அத கேட்ட விசிட்டர்ஸ்லா சிரி அதுனால இந்த ஜூல இன்னொரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கு சோசியல் மீடியா யூமன் சோன் அங்க சில மணி நேரத்துக்கு டம்மி ஃபோன் குடுத்துரு அ அவங்கதா முழுக்க ஸ்கிரீன பாத்துட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க கே து கவலைப்படுவாங்க ஆனா அருகில் இருக்கிற மனிதன் கிட்ட வந்து பேச மாட்டாங்க விசிட்டர்ஸ் இத பாத்து ரொம்போ கொழம்பி போயிடுவாங்க இவங்க முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கு நின்றுகிட்டு இருக்கவ்ங்க கிட்ட பேசாம
தேதிய தெரிஞ்சுக்கிறோ வெடிகாலத்த மாத்தி நேரத்த தெரிஞ்சுக்குறோ ஆனா காலத்துல மனுஷன் கேலண்டர் இல்ல எதிகாதோ இல்ல வானொந்தா கேலண்டரு
அப்புறம் அங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹியூமன் செக்ஷன் இருக்கு மனித வரலாற்ற முக்கியமான விஷயங்கள கட்டுவாங்க வீ வய அதுக்கறம் இந்த புக்சு கம்பியூடரு ராக்கெட்டு நிலால இறங்க அதுக்கப்புறம் வந்து விசிட்டர்ஸ் எல்லா வந்து அத பாத்துா ஆச்சரியப்படுவாங்க அட இவங்க நிலவுக்கே போயிருக்காங்களா ஆமாம் ஆனா இப்போ ஏ இப்போ ஜூல இருக்காங்க அப்டின்னு சொல்லி கைடு கொஞ்சோ அமைதியா நின்னு அவங்க அறிவு வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துச்சு ஆனா அறிவுக்கு ஞானம் வந்து வளராம போயிடுச்சு அப்டின்னு சொல்லுவாங்க நம இந்த ஸ்டோரியில ஒரு டீப்பான ஒரு விஷயம் இருக்கு இன்று நம்ம ஜூக்கு
அது ஒரு கடவுளோட மெசேஜ ஆ நெனைச்சிருப்பா இன்னிக்கு இல்லாம
ஆனா ஒரு நாள் வந்து சுச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகிட்டா ஒரு சிங்கம் நம்மளை பார்த்து இவங்கதா ஒரு காலத்துல உலகத்து ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லுது ஒரு யான நம்ம இவங்க ஃபாரஸ்ட்கள் எல்லா வேட்டிய ஆடுனாங்க அப்டின்னு சொல்லு ஒரு டால்பின் நம்மளை பார்த்து இவங்கதா ஓஷன்ல பிளாஸ்டிக் எல்லா போடுவாங்கள அப்டின்னு சொல்லு அப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஒருவேள அந்த
பெரியதல்ல உருண்ட
கடைசி போர்ட்ல ஒரு லைன் மட்டு எழுதிருக்கு இந்த உயிரினங்கள் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியது ஆனா பல நேரம் தன்னோட வாழ்க்கையில வந்து அர்த்தத்தையே புரிஞ்சுக்காம ஆஹ மத்த விஷயங்கள ஆ கிளம்பிடுச்சு அப்டின்னு இருக்கு இந்த டாபிக் பண்ணியா ஆரம்பிச்சாலு இதுல ஒரு பெரிய லெசன் இருக்கு நம்ம நம்மளோட உலகத்த ஓனர்னு நெனைச்சுக்கிறோ ஆனா உண்மையிலயே இந்த பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்
அனுப்போ அப்ப ஜேம்ஸ் வந்து டெலிஸ்கோப்பு விண்வெலிய பாத்துக்கிட்டு இருப்போ அப்புறம் மாஸ் இ வேற கிரகத்தக்க சுற்றுது ஆனா என கூடாது எது தெரியுமா
என்பதுல தா மதிப்பு இருக்கு என்ன ஒரு நாள் வந்து ஜூல மனிதர்க வெச்சு வேற உயிரினங்கள் பாத்து அவங்க நம்மளோட கண்டுபிடிப்புகள பாத்து ஆச்சரியப்படலாம் ஆனா நம்மளோட முடிவுகள் வந்து
ஆக்கே சே வந்திருக்கா அது
வாய்ப்பும் இருக்கு அதனால உலகத்துல மிக பெரிய அறிவு வந்து புத்திசாலித்தனம் இல்ல அறிவ எப்பிடி செரியா பயன்படுத்துறோன்றதுலதா வந்து உண்மையான புத்திசாலித்தனம் இருக்கு இந்த ஒரு விஷயம் நா சொல்றதுல்ல ஏதாவது நடந்தா கூடா ரொம்பவே வச்சு இரு அதே மாதிரி அந்த காலத்துல இருந்த மனுஷங்க எல்லா எப்பிடி இருப்பாங்கு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோ அத பத்தி சில விஷயங்கள் நா சொல்றே நண்பா ஒரு நாள் அந்த மனுஷன் வந்து ஷுட்டிங் ஸ்டார எல்லா பாத்திருப்ப அதுல ஒரு வெளிச்ச கோடு மட்டும் வேகமா அவன் பயந்திருப்பான் ஆச்சரியப்பட்டுருப்பான் ஒருவேளை அதுல ஒரு கடவுளோட மெசேஜ் ஆ மெசேஜா கூட நினைச்சிருப்பா அதே மாதிரி இன்று நமக்கு தெரியர ஒரு மீடியரா
இல்லாம இருந்தா ராக்கெட்ட பாத்து
ஒரு சுத்தமா ஒரு பெரிய ஒரு மர்மமாவேதா இருந்திருக்கோல நண்பா அதே மாதிரி இதுதா மனித வரலாற்றோட அழகா அப்டின்னு கேட்டா மொதல்ல இது மேஜிக் மா திரிதா தோன்ற விஷய அப்புற இதுல வந்து அறிவியல் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு ராத்திரி அவ நிலவ பாத்திருப்பா முழு நிலவா பெரிய வெள்ளை உருண்டை அப்புற சில நாட்கள் கழிச்சு பாதி நிலா அப்புற சின்ன நிலா அப்புற நிலவே இல்லாம கூட இருந்திருக்கு மீண்டு வந்துருச்சு இத பாத்து ஒரு பேஷினேஷனா இருந்து கணிதம் வளந் வளர்ந்திருக்கு அதுக்கப்பற அத பார்த்துதா அறிவியல் வளந்திருக்கு இதே மாதிரி சில விஷ் யெல்லா இருக்கு நண்பா கொஞ்ச ஆழமா யோசிச்சு பாரே இன்று நாசா ராக்கெட் லான்ஞ் பண்ணுது ஜேம்ஸ்ஸுட் டெலஸ்கோப் வந்து விண்வெளியில பாத்துக்கிட்டு இருக்கு மாஸ்ரோவர் வேற கிரகத்த சுற்றுது ஆனா இந்த எல்லாத்தோடைய ரூட் எங்க தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு ஒரு மனிதன் ராத்திரி வானத்தை பாத்து அது என்னன்னு கேட்ட ஒரு கேள்விலதா நண்பா ஒரே ஒரு கொஸின் அவ்ளோதா அந்த கொஷின் எல்லா டெலஸ்கோப்க்கு வந்துருச்சு வந்திருக்காது ராக்கெட் வந்திருக்காது அப்புற சேட்டிலைட் வந்திருக்காது மூன் லேண்டிங் நடந்திருக்காது எனக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா தோன்ற விஷய என்னன்னா அந்த மொத்
அதே ஆச்சரியத்துல ஒரு சின்னப்ப
ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிச்சு இன்று நம்ம இன்னு அதே வானத்த பாத்து ஆச்சரியப்பட்றோ, டெக்னாலஜி மாறிடுச்சு சிவிலைசேஷன் மாறிடுச்சு மொழி மாறிடுச்சு அதே மாரி இந்த ராஜாங்கல்லா வளந்துட்டு போயிடுச்சு எம்பயர் உருவாகி அழிஞ்சு போச்சு ஆனா வானத்த பாத்து ஆச்சரியப்பட்ற மனுஷங்க இன்னு அப்படியேதா இருக்கோல்ல ஒருவேள அந்த முதல் மனிதர்கள் இன்றைய உலகத்த வந்தா ராக்கெட்ட பாத் ஷாக் ஆகலா சேட்லைட்ட பாத்து ஷாக் ஆகலா நிலவுல எறங்குனத பாத்தும் ஷாக் ஆகலா ஆனா ஒரு விஷயத்த பாத்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நா கேட்ட கொஸினுக்கு இவங்க ஆன்சர் எல்லா கண்டுபுடிச்சிருக்காங்க அப்டின்னு சொல்லி என்ன இன்னைக்கி சயின்டிஸ்ட் அதே கேள்விதா கேக்குறாங்க இந்த யூனிவர்ஸ் எவ்ளோ பெரியது வேற உயிரினங்கல்லா இருக்குதா எந்த எல்லைக் எல்லத்துக்கு வந்து ஆரம்போ என்ன முடிவு என்ன அதனால மனித வரலாற்றுல மிகப் பெரிய மூமெண்ட் எது தெரியுமா நெருப்ப கண்டுப் புடிச்சது இல்ல, சக்கரத்த வந்து கண்டுபுடிச்சது இல்ல, இன்டர்நெட் உருவாக்கினது இல்ல ஒரு மனிதன் முதல் தடவையா வந்து வானத்த பாத்து நின்னு அவ என்னன்னு கேட்ட ஒரு நிமிஷதா நண்பா
அங்க நிக்கற சின்ன கொழந்தைங்க தங்களோட அம்மாவை பாத்து
அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பொறந்திருக்கு அந்த கொஷ்டின்ல இருந்தா வந்து மனிதன் வந்து நாகரிகோ வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறோ இந்த ராத்திரி கொஞ்சோ நேரோ போன கீழே வெப்பாங்க வெளியே போய் வந்து வானத் த்த பாத்து நின்னு பாத்திருப்பாங்க அதே நட்சத்திரங்கள் அதே நிலவு அதே வானோ ஆனா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அதே மனிதந்தா பா த்த வாணோ இப்போ மாறிடுச்சு நண்பா செரி நண்பா நாளை எத்தனுவா நண்பா
பதினெட்ரூபா